வணக்கம் தோழி எப்படி இருக்கிங்க
நலமா இருக்கேன் தோழி தொடர்ந்தே பேசுவோ அது வந்துட்டு காளான்னு சொல்லிட்டுதா நேம்ல குடுக்கறாங்க சாப்ட்டு பாக்கும்போது அதுக் அது எப்டி சொல்றது அந்த ப்ளேவரே வந்துட்டு அதுக்குன் ஒரு ப்ளேவர் இருக்குல்ல இப்ப சிக்கன் ரைஸ்ன்னா அந்த ப்ளேவர் தா இருக்குணு அதே மாரி பிளேவர் தெரியுது ஆனா அது காளானா என்னன்னு நம்ம அத கழுவி பாத்து தா கண்டுபுடிக்க முடியு
இல்ல தோழி காளான்றது எப்டினா அது சிக்கன் ரைஸ் வந்து ரைஸ் மாரி நம்ளுக்கு சிக்கன்ல்லா போட்டு சோயா சாஸ்சு சில்லி சாஸ்சுல்லா போட்டு ரைஸ் மாரி பண்றாங்க ஒரு முட்ட ஊத்திட்டு அந்த மாரி வந்து இந்த ரைஸ் கணக்க போயிடுது இப்ப ரைஸ் வந்து அது நம்ம டின்னர் அது ஸ்நாக்ஸ் கணக்கு வராது தோழி நம்ப ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல ஆ அத ஸ்நாக்ஸ் மாரி நம்ம சாப்ட முடியாதுல்ல
ஸ்நாக்ஸ் இல்ல அது அதுவு இருக்கு
ம் இப்போ நம்ப காளான் இந்த காளான் இருக்குல்ல தோழி அதுலதா செய்ணுனு சொல் ற மாரிதா ஒரு வழிபாடு இருக்கு ஆனா இவுங்க என்ன பண்றாங்கனா அதுவு வந்து காளான்ன்றத கூட இது நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் சொல்றாங்க பர்மா ஃபுட்ஸ்ல்லா பாத்திருக்கீங்ளா தோழி இது அத்தோ அத்தோலா சாப்ட்டுருக்கீங்ளா தோழி
இல்லத் தோழி அது எப்டி பண்றது எப்டி இருக்கு
அத்தோன்றது நூடுல்ஸ் மாரி இருக்குந்தோழி அது பர்மாவோட ஃபுட்டு தா அத்தோ வந்து அப்றோ எக்கு எக்குக்குள்ள முட்ட இருக்குல தோழி முட்டக்குள்ள வந்து கட் பண்ணிட்டு மஞ்ச ஆ எண்ண ஊத்திடுறாங்க புளிப்புக்கு லெமனு புளி அது கலக்கி வச்சர்றாங்க தோழி புளிப்புக்கு வெங்காயோ வெங்காயோ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சர்றாங்க எல்லாமே ஸ்டஃப் பண்ணி குடுத்து எல்லாமே அதுக்குள்ள வெச்சுட்டு நமக் குடுப்பாங்க அந்த முட்டய சில்லி ஃபளேக்ஸ்லா போட்டு அந்த ஒரு முட்ட சாப்டும்போது கொஞ்ச ஒரு டி டிஃப்ரென்ஷான ஃபீல்ருக்கு அதுல எல்லாமே புளிப்பு காரம் எல்லாமே இருக்கற மாரி இருக்குமா தோழி அது எல்லாமே நம்ம சாப்பற மாரி இருக்கும் பர்மா அது வந்து நா சொல்றேல தோழி நம்ளுக்கு சூப் மாரியு குடுத்துருவாங்க வாழத்தண்டு சூப் குடுத்துருவாங்க கொஞ்ச நூடுல்ஸ்ல்ல அந்த நுடுல்ஸ் மாரி இருந்ச்சு அது வேக வெச்சு வெச்சுருவாங்க போல அது எல்லாமே மிக்ஸ் பண்றாங்க இந்த நூடுல்ஸ்சு அப்றம் அவங்க இது இது என்ன மசாலா மாரி வெச்சுக்கணுல்ல மசாலால்லா யூஸ் பண்ணி நம்ளுக்கு வேணுனா ஓட்ட வட முறுக்குலா இருக்குல்ல தோழி இப்ப நம்ப கேட்டோ நம்ளுக்கு வேணுன்ற ப்ப அத எல்லாமே நொசக்கி போட்டுர்றாங்க போ ட்டு இந்த இந்த குவாண்டட்டி இவ்ளோ இந்த மாரி சொல்றாங்க ஒண்ணு வாங்ணுனா அத வந்து நம்ப குடுத்தர்றாங்க நம்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிர்ற மாரி இருக்கு தோழி
ம் ஓகே தோழி ஓகே தோழி அது எனக் தெரில இப்ப நீங்க சொல்லிதா நா தெரிஞ்சுக்ரே இந்த மாரி ஒரு டிஷ் இருக்குன்ட்டு
ஆமாங்க தோழி இது இருக்கு நம்ப இப்ப சண்ட்விச்ல்லா பாத்தோனா கூட காக்ரா சண்ட்விச் சாப்ட்ருக்கீங்ளா தோழி
என்ன சான்விஜ்ஜி
காக்ரா சான்விஜ் இதெல்லாமே ராஜஸ்தானோட டிஷ்ஷஸ் தோழி
சாண்ட்விஜ்ஜி தெரியு ஆ பாத்துருக்கே
ஆமாங்க தோழி காக்ரா சாண்ட்விச்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாரி இருக்கு தோழி சப்பாத்திய வந்து நல்லா காய வெச்சோன்னா எப்டி தோழி இருக்கும் அந்த மாரி ம் ஆ ஆ வரட் ட்டி பிஸ்கெட் பிஸ்கெட் சொல்ல முடியாது ஒரு சிப்ஸ் மாரி
ஆ
அந்த சிப்ஸ் மாரி இருக்கற அதுவ நடுவுல நமக்கு எப்டி சாண்ட்வஜ் எல்லா நம்ம ஸ்டஃப் பண்றாங்களா வெள்ளரிக்கா தக்காளி அதெல்லா வெச்சு சீஸ்ல்லாம் போட்டு சி மிச்சர்லாம் போட்டு அது மாரி உள் மேல பிரட் வைக்காம இது ரெண்டுமே வெச்சிருவங்க தோழி சிப்ஸ் மாரி இருக்கிறத ரெண்டுத்துக்கும் ரெண்டும் வெப்பாங்க
ம் ஓ
அது ஒரு நல்ல சான் இப்ப சாண்ட்வெஜ்னா இப்ப நம்ம நார்மலா சாண்ட்வெஜ்லே சீஸ் சாண்ட்வெஜ் கான் சாண்ட்வெஜ் சிக்கன் சாண்ட்வெஜ் அந்த மாரி கூட வந்துருச்சு எல்லாமே அதுலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றலா இது எல்லாமே ராஜஸ்தான் கடையில விக்கிற மாரி வந்து இப்ப ஹி மோஸ்ட் ஆஃப் நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம அங்க சாப்புலாம் தோழி நான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்ன பண்ணுவன்னா கட பாப்பே கடையில இருக்குற ஆளுங்கள பாப்பே ஓகே நம்ம இவங்க வந்து எல்லா நார்த் இந்தியன்ஸ் தா அவங்களுக்கு வந்து தெரியுல்ல தோழி நம்முளுக்கு இவங்கல்லா பண்ணுவாங்க இந்த டேஸ்டுக்கு நம்புளுக் கொண்டு வருவாங்க இப்ப நம்ப தமிழ்காரங்கிட்ட போயிட்டு நம்ப வந்து ஒரு கார கொழம்போ ஒரு வத்த கொழம்போ செய்றப்போ அதுதா நம்ப டேஸ்ட்டு தோழி புரியுதுங்ளா
ஆ ஆ புரிது தோழி அது நீங்க அந்த அந்த மு அவங்கள பாக்கு போதே நம்ம ஐடின்டிஃபை
ஆமாங்க தோழி அந்த மாரி நான் பண்றே தோழி அது சரியா தோழி
ஆ அது உண்மதாங்க பாத்தோனே தெரியுல ஒருத்தவங்க நம்ம நாட்டுக்காரங்ளா இல்ல வேற நாட்டுக்காரவங்ளா ஆ அந்த சமையல நல்லா சமப்பாங்ளா அப்டின்னு பாக்குறது நல்லதுதாங்க
நீங்க வந்து இப்ப ரா அன்னைக்கு இப்ப சொன்னீங்க டீக்கடையில வந்து ரகசியம் காரம் போட்டாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே அப்போ நம்புளோட நம் அது மாரி பாத்துட்டு நம்ம சாப்டாம இருக்குறது பண்ணாம இருக்கறதுக்கு தப்புன் நெனைக்கிறீங்ளா
ஆ அ இல்ல ட்ரை பண்ணி பாக்கலா ஒன் டைம்மு அவங்களு நல்லா பண்ணிருக்காங்களானு பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லயே
அந்த மாரி நெனைக்கிறீங்க அதான் தோழி நம்ப பாக்குறது நா அந்த மாரி நெனச்சிட்டுதா இப்ப இது வரைக்குமே இவங்க பண்ணுவாங்கன்னா நம்ம சாப்புலா அவங்க பண்றாங்கன்னா சாப்புலான்ற மாரி நான் ஒரு கால்குலேசன் மாரி பண்ணிட்டே சாப்புட்றது தோழி
ம் ஓகே ஓகே இப்ப அந்த டீ கடையுமே பாத்தீங்க அப்டின்னா ஃபர்ஸ்ட்டே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்ப இவங்க போடுவாங்ளா அப்டிங்கிற மாரிதா எல்லா பேசிக்கிட்டாங்க ம் ஆ பக்கத்துலே ல்லா அதுக்கப்புறோ ஒரு வாட்டி குடிச்சுட்டு நல்லா இருக்குன் சொன்னோன்னே இப்ப கூட்டம் பயங்கரமா இருக்கு அந்தக் கடையில அததா அதனால தா நானுமே ஒன் டைம் வந்துட்டு அந்த சைடு போகும்போது நா எங்க அம்மா அ எங்க அண்ணே எல்லாருமே போய் குடிச்சு பாத்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்குன்னு அவங்க தனியா ஐ மீன் அவங்க அதுக்குன்னு ஒரு தனியா கட புடிச்சு அது பக்கத்துலே வந்துட்டு அவங்க வீட் இது மாரி புடிச்சு அங்கே ஸ்டே பண்ணி அந்த மாரி இருந்தே இந்த வேல பாத்துட்ருக்காங்க
இங்க இந்தத செய்ய நீங்க எதாச்சு ஒரு இந்த மாரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டார்ட் பண்லானா என்ன பண்லான் இருக்கீங்க தோழி?
நமக்கு அதுலைலா இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி அப்புடியே நீங்க கேக்குறீங்க எதாவ்து ஒன்னு சொல்லலா அப்டின் பாத் திங்னா அந்த அ ஸ்ட்ரீட் ஃபுட்ட பொருத்தவரையு ம் இந்த பனியாரோ அந்த மாதிரி இது பண்லா அது வந்துட்டு இப்ப ஈவ்னிங் வந்துட்டு அ யாராது ஆ ஒரு கோயில் பக்கத்துல அந்த மாதிரி வச்சிருந்தோன்னா கண்டிப்பா சேல்ஸ்